தோழி கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங் தோழி
சரிங்க தோழி வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லாருக்கேங் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க?
நா நல்லாருக்கே தோழி எதா டாபிக் இருந்தா எடு சொல்லுங்க தோழி பேசலாம்
புழுவா பட்டு பூச்சின் சொல்லி சொன்னீங்கள்ல
ன்ன தோழி
அந்த பட்டுப்பூச்சில சாரீ மட் டுந்தா இந்த பட்டு சாரீ வேஷ்டி மட்டுந்தா இது பண்ணுவாங்ளா தோழி
ம் எனக்கு அத பத்தி ஆனா கிளியரா தெரியில தோழி ஆனா வந்து பட்டு சேரீ உருவாக்கி நா பாத்துருக்கே ஆ மித்தபடி வந்து வேற எதா ப்ராடக்ட்டு வந்து எடுப்பாங்லான்றது தெரியல ஆனா நூல் எடுப்பாங்க
ஆ பஞ்சுலந்தான நூல் எடுப்பாங்க தோழி
டுப்பூ இல்ல பட்டுப்பூச்சிலருந்து நூல் எடுப்பாங்க நூல்ல வந்து நம்ம தை க்கிறோ பாத்தீங்ளா அந்த நூல் தா பட்டு பூச்சியோட நூல் ஒயிட் கலர்லருக்கு அந்த நூலு சரிங்ளா ரெண்டாவது வந்து பாத்தீங்னா அந்த பட்டு பூச்சில பட்டு சேரீ எ தயாரிப்பாங்கன் கேள்விப்பட்ருக்கே அந்த ஜரிகை வந்து இந்த கோல்டு இரு க்குல்ல கோல்டு சில்வர் அ த மிக்ஸ் பண்ணி அந்த ஜரிகை யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப காஸ்லியான பொடவைல மட்டு அத பண்ணுவாங்க நார்மல் பொடவக்கி அந்த கோல்டு இதுரு எப்டி சொல்றது நூல்ருக்குல்ல அந்த நூல் வச்சு தா பட்டு வந் து அ பயன்படுத்துவாங்கன் நெனக்கிறே
ம் ம்
கண்டி
இன்னைக்கு வீட்டுல என்ன சமையல் சமைச்சீங்க
கால்ல வந்து நா தயிர் தாழிச்சே தோழி
ஆ சரிங்க்கா
கேட்டாங்க அதல்லா தயிர் தாழிச்சி சாப்பாடு செஞ்சு உருளை கிழங்கு ஃப்ரை பண்ணே
ஆ ஓகேங்க்கா
ட்டாச்சு தோழி அ ஜுஸ் மட்டு அடிச்சு வச்சிருக்கே மொலாம்பலம் கேள்விபட்டிருக் கீங்களா மொலாம்பழம் அதுல வந்து ஜூஸ் கஅடிச்சு வச்சிருக்கே ஃபிரிட்ஜுல வச்சிரு கு கூலாகட்டும்னு
ஆ
சின்ன பாப்பாக்கு கொடுக்கணு அது
ஆ சேரிங்க்கா
அப்பறோ கால்ல எந்திரிச்ச உன்னே காஃபி வச்சு குடிச்சுட்டு ஆ வீட்டு வெய் ஒர்க்கல்லா ஃபுல்லா முடிச்சுட்டே இன்னு பா துணி மட்டு துவைக்கிற வேல இருக்கு துணைய மட்டும் வாஸ் பன்னா முடிஞ்சிச்சு ச
ஆ சரிங்க்கா
சரிங்க தோழி உ அந் சைடுலா திருவிழா முடிஞ்சதா தோழி
ஆ முடுங அது வந்துட்டு எப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்பந் தா திருவிழா போடுவாங்க
சரிங்க தோழி
இப்ப வந்துட்டு புதுசா கோவில் கட்டி நா பொறந்திலது பொறந்ததுல இருந்து இப்பதா தேர் போட்டாங்க மூணு வருஷோ போட்டாங்க அதுக்கப்புற இன்னு ரெண்டு வருஷோ கழிச் ச்சுதா தேர் போடுவன்னு சொல்லியிருக்காங்க
சரிங்க தோழி
தேர்தல் பத்தி என்ன நெனைக்கிறீங்க ஃபங்சன்ல அதலா என்ஜாய் பண்ணுவீங்களா
உ என்ஜாய் பண்ணுவோ தோழி அது ரொம்ப புடிக்கு
உ சரிங்க்கா
சரிங்க தோழி தோழி நீங்க வந்து ஒரு திருவிழானா வெளியூர் போய்தா திருவிழா பார்க்குற மாரி இருக்குமா இல்ல
இல்லக்கா எங்க ஊர்ல எங்க ஏ எவ்ளே
உம் சரிங்க தோழி
தேரு அப்டி இருக்கு ஃபங்க்ஷன்லா எங்க ஃபங்க்ஷன் செம்மயா இருக்கு
சரிங்க தோழி என்னென்ன இருக்கு தேர் திருவுழா திருவுழாலா என்னென்ன இருக்கு
தோடு ஐஸ்கிரீமு ஐஸ்கிரீம் கட கடலு
சரிங்க தோழி
அதுக்கப்புறோ ரொம்ப அங்க ரோடு ரோடு சைடு ஃபுல்லுமே கட இருக்கு
சரிங்க தோழி
புல அதுக்கப்றோம் அ இப்போ நல்லாத்தூர் தேரு இந்த மாரில்லா போயிருக்கீங்ளா
இல்ல தோழி போனது இல்ல
அங்க அப்டி ஒரு மாரி சுத்தி வரணு ம் சுத்தி வரணோ சுத்தி வந்துதா அப்டி இருக்கு அந்த மாரிதா எங்க ஊர்லயே இருக்கு நல்லா பெருசா கிராண்டா பண்ணுவாங்கக்கா
சரிங்க தோழி அ ஊர்ல எல்லாருமே வந்து அந்த பங்க்ஷன் அட்டன் பண்ணுவங்ளா இல்ல உங்க ஏரியா மட்டுதா அட்டன் பண்ணுவாங்ள
எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க
சரிங்க தோழி எல்லாத்துக்குமே பேவரட்டா இருக்கு
ம் எல்லாத்துக்குமே பேவரட்டா இருக்கு வெளியூர்ல இருந்துலா வருவாங்க
சரிங்க தோழி தோழி ப் இப்ப வந்து.. அந்த தேர் மிட்டாய்னு சொல்லுவாங்க பாத்தீங்ளா அத சாப்ட்டுருக்கீங்ளா
தேன் மிட்டாய்
என்னங்க தோழி
தேன் மிட்டாய் தான
தேர் தேர் மிட்டாய்
தேருமிட்டாயா நா கேள்விப்பட்டதே இல்லக்கா இப்பதா
அந்த தேர் டைம்லா பாத்தீங்னா அந்த முட்டாய் முட்டாயா கலர் கலரா வச்சிருப்பாங்க பாருங்க கட்ட கட்டமா
ம்
உங்க திருவிழாலா போட மாட்டாங்க லா தோழி அந்த சைடுலா
இல்ல போடுவாங்க ஆனா நா கேள்விப்பட்டதே இல்ல சேரி முட்டாயி ஆ தேன் மிட்டாயி இப்டி வேணா
தேருமிட்டா க்ட்ரி எப்டி இருக் கு
சோரு மிட்டாய்னா அந்த உ நெறைய கடிக்க முடியாது மிட்டாயி எவ்ள நேர சாப்ட்டுட்டு இருக்க மாரி இருக்கு அப்ற பஜ்ஜி போட்ற மாரி ஆ ஆ
அப்பனா அந்த மிட்டாய் தா எங்க ஊர் ந்த தேருமிட்டாயினு சொல்றாங்க நெனக்கற
ஆ அது வந்து எங்க ஊர்ல சேரி முட் டைன் சொல்லுவாங்கலா
அப்படியா அந் ந்து எங்க ஊர்ல தேன் மிட்டாயின்னு சொல்லுவாங்க தோழி அது எப்படினா தேனுக்கு மட்டு ஒரு விஷலா அந்த மிட்டாய எடுத்துட்டு வருவாங்க
ஆமா தேனு அப்ப மட்டுந்தா இருக்கு அதுவு
ஆமா கடிக்கவே முடியாது பாத்தனா பல ரெண்டா ம்ப அழகா இருக்கு பாக்கர்துக்கு
நல்லா இருக்கு பாக்ஸ்ல போட்டு விப்பாங்க
ஆம்மா அது சாப்ட்டம்னா வெறு சர்க்கரைய எடுத்து சாப்பர்ற மாரியே ஃபிலாகு
ம் அவ்ள இனிப்பா இருக்க அப்றம் ஆ ஆரஞ்ச் கலர்ல ஒரு பஜ்ஜி மாரி போடுவாங்க பாரு அதுதா விரும்பி சாப்டுவ அது நல்லா இருக்கு டீட்டா இவ்ள பெருசு இருக்கு
தி போல
ஆ சொல்லுங்க்கா
தேரு முட்டாயில உங்களுக்கு என்னென்ன அந்த த்துலா இருக்கு அந்த எப்டி சொல்றது அந்த லட்டு அப்றோ என்னென்ன ஐட்டம்ஸ்ல்லா அங்க கெடைக்கு
லட்டு அல்வா நேந்திரம் சிப்ஸு சேரி மிட்டாயி பொறிவிப்பாங்க அதுக்கப்பறோ ரும்பா இன்னு நெறைய விப்பாங்கக்கா
சரிங்க தோழி நீங்க அந்த தேர்னாலாலே பசங்கல்லா டான்ஸ் ஆடுவாங்க பொண்ணுங்கல்லா டான்ஸ் ஆடுவாங்க அந்த்சைட்லா அங்க டான்ஸ் ஆடுவாங்களா தோழி
ஆ
ஊர்வலம் பொகையில
ஆ அங்க அங்கதா நாங்கல்லா எல்லாமே எல்லாமே டான்ஸ் ஆடுவோ
சரிங்க தோழி
ம்‌ ம்
நீங்க இப்ப டான்ஸ் ஆட்றீங்கன் வச்சுக்கோங்க இப்ப பக்கத் துல ஒருத்தங்க சாமி ஆட்றா வச்சுக்கோங்க உங்களுக்கு பயமா இருக்குமா அடத்துல எப்டி இருக்கு எ
பயமால்லார்க்காது அவுங்கள புடிக்க னுன் தா நெனைப்பே நானு பொய்ட்டு ஆ அவுங்க கீழ விழுந்துற கூடாது அடின்னு
சரிங்க தோழி இல்ல ஒவ்வொரு சாமி அதா கேக்குற சாமி வ வந்தாங்கனா ஒவ்வொருத்தங்க அடி ப்பாங்க ஒவ்வொருத்தங்க மெரட்டுவாங்க ஒவ்வொர்த்தங்க மெற ட்டுவாங்க அதே மாரி நீங்க சொல்ற மாரி ஓடுவாங்க அவுங்கள எப்பிடி ஹேண்டில் பண்றது
அது வந்துட்டு அவுங்ளுக்கு பயொன்றது இருந்துட்டேதாக்கா இருக்கு அதெல்லா நம்ம எதுவு பண்ண முடியாது
சரிங்க தோழி
அதுக்கு நம்ப நம்ப ந நாலா என்னல்லா ஓட மாட்டே எதுமே பண்ணமாட்டே எப்புடிதா சாமி எது பண்ணாலுமே அவுங்கள புடிக்னு கீழ விழுந்துறாம இரு க்னுன் தா நெனைப்பே
செரிங்க தோழி நீங்கலா சாமி வந்து ஆடிரு க்கீங்ளா
ஆ‌ ஆடிருக்கேக்கா ஆ வ ருங்க்கா
சரிங்க தோழி என்ன சாமி வரு
தா இப்போ எங்க ஊர்ல தேர் போட்டாங்கன் சொன்னல்ல
ஆமா தோழி
அப்பதா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக் சாமி வன்ச்சு
செரிங்க தோழி அம் இந்த நீங்க பேயின்லா சொல்றாங்ளா அதெல்லா நம்புறீங்ளா
அது வந்துட்டு ஒரு ஒரு சில டைம் நம்புவ ஒரு சில டைம் வந்து சே பேய் தானா அப்டின்ற மாரி இருக்கும்
செரிங்க தோழி இல்ல இப்போ ஒரு பேய் படோ ஒரு மூவி பாக்றீங்கனு வச்சுக்கோங்கள ரொம்ப த்ரில்லிங்கா இருக் க்கு பயமாருக்கு அன்னா அது மூவி பாகேல பயமாருக்கு அது நீங்க நைட்டு தூங்கைல அத வச்சு நாபகப்படுத்தி பாப்பீங்ளா
ஆ அதெல்லா பாக்க மாட்ட அப்ப பாக்கறனா அதோட முடிஞ்சிருச்சி
செரிங்க தோழி
அது திரும்ப நம்ம ஞாபகப்படுத் அப்ப நமக்கு தானா பயமாருக்கும்
ஆமா தோழி ஆனா அது எப்டி சொல்றது தானாவே நம்ம மனசுல வந்து அது பதியுதுதல்ல
அதுவு ஒவ்வொருத்தங்ளுக்கு இருக்கும்
ஆமா எனக்குலா நெசமாலுமே இருக்கும் தோழி நா அன்னக்கில கால்ல சா சாரி கால்ல பாத்தனா எனக்கு எதுவு தெரிஞ்சு கொள்ளாது நைட்டு எட்டு மணிட் இரவு பத்து மணி இந்த மாரிலா நம்ம பாத்தோம்னா அந்த பேய் மூவி பாத்தோம்னா எனக்கு ஒர்கா அந்த பேய் பாக் புத்துல இருக் இருந்த மாரியே ஒரு ஃபீல் ஆகு அது என்னமோ தெரில நம்ளுக் எனக்குலா தூக்கமே வராது எ கண்ணுலே இருக்க மாரி இருக்கும் அந்த மூவி வந்து எனக்கு ரிட்டன் ரிட்டன் எ கண்ணுக்குள்ள வந்துட் போய்ட்டே இருக்கும்
ஆ செரி்ங்கா
ரொம்பவே பயப்படுவ நானே எப் எப்போ கண் அசந்து தூங்குறனோ அப்ப தா அது வரும் பயந்துக்கிட்டே தா இருப்ப
அப்டிலா இல்ல நால்ளா தூங்கிருவ கா
செரிங்க தோழி அதே மாரி ஒருத்தவங்க எறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே அந்த ஏரியாவுக்கு போஹப் பயமாருக்கும் அ ஆ அதே மாரி அந்த எடத்துல அந்த பூவெல்லா போட்டுருப்பாங்க பத்தீங்ளா கீழ அத பாத்தாலும் பயமாருக் ஓ அது ஏத்தெர்ல எது பாத்தாலு பண்ணுவே அவுங்க வீட்ட பார்த்தாலும் பயப்படுவே அவுங்க நடந்து போற எடத்த பார்த்தாலும் பயப்படுவே ஆல் ரெடி நடந்துருப்பாங்களே இப்ப இந்த என் ஒருத்தங்க எறந்துப் இருந்தாங்கன்ன அவுங்க இந்த ஏரியால தா நடப்பாங்க இங்கதா தண்ணி புடிப்பாங்க அப்டின்றது நமக்கு தெரியுல்ல
ஆ ஆமாக்கா
ச நெனச்சு பயப்படுவே இங்கிதா அவுங் இங்கதா தண்ணி புடிச்சாங்க அப்டின்ல்லா யோசிப்பே
ஆ
ஏன் தெர்லா என் மனசுல அப்டியே பதிஞ்சிருக்கு அதா உனக்கும் அந்த பயம் இருக்கா கேக்கறே
எனக்கெல்லா அப்டி இல்லக்கா நா கொஞ்ச தைரியம்மாதா இருப்பே
ம் ம் அப்டியே தோழி நா சொல்ல போனா ஸ்டாட்டிங்லா நா ரொம்பவே பயம் ப்பயாச்சு ஓரளவு பயம் பயம் கொஞ்ச கம்மியா ஆயிருக்கு
க்கா
முன்னெல்லா பாத்தேன்னா நானு ரொம்பவே பயப்படுவே வீட்டுக்கு வரவே பயப்படுவே வீட்ல போய்யே அந்த பத்து மணி வரையு வீட்டுக்குள்ளயே வரமாட்டே பக்கத்துல போய் பக்கத்து வீட்ல ஓக்காந்துக்குவே
ஆ
வீட்டுக்கு வரா மாட்டே எப்ப யாரவது வீட்டுக்கு வரங் ஓ ஏ அ ஹஸ்பண்டோ இல்லைங்க அத்தையோ யாராவது வந்தாத வீட்டுக்குள்ள வந்து நுழைவே இல்லனா வரமாட்டே
ஆ போவாங்க அக்கா
அப்டிதா நா பயந்துட்டு இருக்கே தோழி அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா
அதுக்கு என்ன சொல்க்ஷன் இருக்குன்னா அதுக்கு நம்ப தா நம்ம மனசு தேத்திக்கணு அந்த மாரி எல்லா எதுவு இல்லா அப்டின்ன நம்பளேதாக்கா நெனைச்சுக்கணும் அதுக்கெல்லா எதுவு இல்ல அதெல்லா ஒன்னு இல்லக்கா
சரிங்க தோழி இல்ல ஒரு வேல நிஜமானாலுமே நெறைய பேரு இந்த பேய் புடிச்சுச்சு ஆ பேய் ஆணில அடிக்கறாங்க என்னென்னமோ சொல்றாங்கல்ல அத ல்லா கொஞ்ச பயமா தானே இருக்கு
பேய் இருக்குதா இல்லன்லா சொல்ல வர நம் நம்பதா தைகரியம்மா இருந்துக்கணு பயப்படக் கூடாதுன்றே
சரிங்க தோழி சரிங்க தோழி டைம் தோழி நமக்கான் நேரம் முடிந்த தோழி நன்றி தோழி
ஆ நன்றிங்க்கா